வணக்கம்
வணக்கம்
போ நீங்க சின்ன வயசுலல்லா நெறையா வந்து நம்ம மறக்க முடியாத நினைவுகல்லா நமக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி எனக்கு வந்து சின்ன வயசுல நெறையவே இருக்கு ஏனா நா நறைய குடும்பங்களோட எ பக்கத்துல வந்து நறைய வீடுகள் இருக்கு இங்க நெறைய சின்ன பிள்ளைகளோட நா வெளையாடுவே அப்போ வந்து எனக்கு அந்த மாரி நெறைய ஞாபகங்கள் இதுவரைக்குமே எனக்கு இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக் கு சொல்றதுக்கு இப்போ
எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுல என்னோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க கண்டிப்பா வளத்தாங்க என்ன அதுல மோஸ் ட்லி வந்து அ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு சாப்ட்டு தூங்குறது அப்டிதா ரொட்டீன் இருக்குமே தவிர பக் கத்துல போயிட்டு வேளையாடுறது இதெல்லா ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா என்னோட அப்பா அம்மாவ பொறு த்த வரைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்புல தா கவனத்த செலுத்தணு வெளையாடுறதெல்லா வேஸ்ட்டு அப்டி டிங்கற மாதிரிதா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க சோ அதனால எப்பவாச்சு லீவ் டேஸ் சனி ஞாயிறு ல அப்பா அம்மாக்கு தெரியாம ஒரு மணி நேர போயிட்டு வெளையாடுற மாதிரிதா இருக்குமே தவிர ஃபுல்லா வெளையாடுற மாதிரி மத்த பசங்க வெளையாடுற அளவுக்கு எனக்கு சின்ன வயசு ஞாபகங்களோ அது எதுவுமே கெடச்சது கெடையாது
புரியுது புரியுது ஆனா எனக்கு அப்டித்தா என்னோட அப்பா அம்மாவுமே வந்து ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க வெளியிலேயே விடகு மாட்டாங்க ஆனா எங்க அப்பா எப்போ வெளியில போறாரோ அப்பவே வந்து நா ஓடிடுவே பக்கத்து வீட்டுக்கு போய்ட்டு அங்க இருக்க பிள்ளைங்களோட நல்லா வெளையான்டுட்டு போ அப்பா வர்ற மாரி அந்த சத்த கேட்ட ஒடனே அங்கிருந்து வேகமா ஓடி வருவே அல் ஒரு தடவெல்லா வந்து அந்த மாதிரி நா வெளையாட போன எடத்துலயே வந்து நா விழுந்து ரொம்ப அடிபட்டு அதுக்கப்புறோ அப்பாட்ட வந்து நிக்கும் போது நல்லா திட்டு வாங்குனே அதெல்லா என்னால மறக்கவே முடியாது இருந்தாலு என்னமோ ஒரு தைரியத்துல வந்து யாரு திட்னாலு பரவாயில்ல அப்ப போய் வெளையாடுறதா முக் முக்கியோ அப்டிங்கறனால நா போய் வெளையான்ட்றுவே இப்போ நீங்க யோச்சிருக்கீங்களா அப்ப நம்ம போய் வெளையாண்டுருக்லா நம்ம சின்ன பிள்ளையில்லயே நம்ம ஒண்ணுமே பண்ல அப்டிங்கற மாதிரிலா
கண்டிப்பா இப்போ வரைக்குமே அத யோச்சு நா வருத்தப்பட்டுட்டு தா இருக்கே ஏ அப்டின்னா நம்ம சின்ன வயசுலதா எந்த கவலையு இல்லாம அந்த மனக்கவல எல்லா இல்லாம ஃப்ரீயா வெளையாட முடியு அப்போ கெடைக்கிற அந்த அந்த ஒரு இனிமையான தருணங்கள்லா இப்ப நமக்கு கெடைக்காது இப்ப நம்ம நெறைய கவலை எல்லா சுமந்துட்டு இருப்போல மனசு ல ஆனா அப் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தலும்புகள்லா என்னோட நண்பர்களுக்குல்லா நெறைய இருக்கு ஒடம்புல இது சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி விழுந்தது அது இதுன்னு நெறைய சொல்லுவாங்க எனக்கு ஒரு அடி கூட பட்டது கெடையாது ஏன்னா வெளையாண்டதான அடிபடுறதுக்கு நா வெளையாடவே போல அந்த ரிஸ்க்கே எடுக்கல அட்லீஸ்ட் அப்பாட்ட நம்ம கேட்டு அடம்புடிச்சு அ உங்கள மாதிரி தெரியாம கூட போய்ட்டு விளையாண்ட்டு இருந்தா நல்லா இருந்துருக்கு அப்டின்னு இப்போ வரைக்குமே நா ஃபீல் பண்ணிட்டு தா இருக்கே
ம் புரியுது புரியுது இப்போ எனக்குல்லா வந்து நெறைய நண்பர்கள் அப்ப இருந்தாங்க ஏன்னா நா நல் ரொம்ப சுட்டியா இருப்பே எல்லார்ட்டையுமே நல்லா ஜாலியா பேசுவே அந்த மாதிரி இருந்தனால இருந்தாலு அதுல வந்து கடைசி வரைக்கு எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு வந்து தோழி இருக்குறது வந்து ஒன்ரெண்டு பேர் தா இருக்காங்க நீங்க அப்ப ரொம்ப அமைதியா இருந்தீங் சொல்றீங்கல்ல அப்ப வந்து உங்களுக்கு இது வரைக்கு நீங்க சின்ன வயசுல பாத்த தோழிகள் யாராவது இப்போ வரைக்குமே ஊங்க கூட பேசுறாங்களா இல்ல
சின்ன வயசுல வந்து ஆ என்னோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க கொஞ்சோ வந்து டெரரா இருப்பாங்க டக்கு டக்குன்னு கோப்படுவாங்க அப்படிங்கறதுனால பக்கத்து பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் எங்க வீட்டுக்கு வரவே பயப்படுவாங்க நானு மத்த வீட்டுக்கு போக பயப்படுவேன் அதையும் மீறி ஒரே ஒரு தோழி மட்டும் இருந்தாங்க எனக்கு அவூங்க பேரு வந்து மதுமிதா சோ அவுங்க வந்து வந்து அப்பா கிட்ட பாசமா இருப்பாங்க அப்பா எப்போ இல்லங்கிறதெல்லாம் பாத்துட்டு வந்து என் கூட விளையாடுவாங்க அப்புறோ எனக்கு என்னெல்லா புடிக்கும் புடிக்குமோ அதெல்லா அவுங்க வந்து ஜாலியா விளையாண்டு திரிவாங்கல்ல சோ அங்கெல்லா அவுங்க சாப்பிட்ற பழங்கள்லா வித்தியாசம் வித்தியாசமா பழங்கள்லா சாப்புடுவாங்க மத்தவுங்க தோட்டத்துல எல்லா தெரியாம பறிச்சு சாப்புடுவாங்க நா அதெல்லா வந்து என்கி ட்ஞ கதையா சொல்லுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் நாங்க இதெல்லா விளையாண்டோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும் கு அப்படி அதெல்லா எப்படி இருக்கும் அப்படின் ஆச்சரியமா கேக்குறது பாத்தட்டு அவுங்க விளையாட போற எடத்துல எனக்காக பழங்கள் எல்லா பறிச்சுட்டு வந்து குடுப்பாங்க அதெல்லாநா சுவிச்சது இப்ப இப்போ வரைக்கும் எனக்கு கொஞ்சோ கொஞ்சோ ஞாபகம் இருக்கு அது அது மட்டும் தா எனக்கு ஆ நடந்த ஒரு அழகிய தருணமா நா நினைப்ப சின்ன வயசுல
எனக்கு வந்து ம் சொல்லுங்க சொல்லுங்க
அந்த ஒரு தோழியுமே ஒரு ஸ்டேஜிக்கு மேல அவுங்க இப்ப உயிரோட இல்ல ஏன்னா அவுங்களோட வாழ்க்கையில சில எதிர்பாராத தருணங்கள்னால அவுங்க இப் உயிரோட இல்ல பட் அவுங்கதா எனக்கு சின்ன வயசுல இருந்த ஒரே ஒரு தோழி
புரியுது புரியுது எனக்கு வந்து நா சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு ஆ ஒரு ரெ ரெண்டு மூணு பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அவுங்க வந்து இப்போ வரைக்குமே வந்து என்கூட பேசுறது எப்பாச்சும் தா பாப்போம் ஆனால் அதே நினைவுகளோட அதே பாசத்தோட என்ட வந்து பேசுவாங்க அவுங்க இல்லாம எனக்கு வந்து என்னோட பக்கத்து தெருவுலயே ஒரு தோழி இருந்தாங்க அவுங்க வந்து அவுங்க வீட்டுக்குல்லா என்னைய கூட்டிட்டு போயிட்டு நா இங்க வந்து ஒரு வாரம் எங்க அப்பாட்ட சண்ட போட்டு என்னை கூட்டிட்டு போயிட்டு அங்க தங்க வச் ச்சு அவுங்க திருவிழாவுக்கு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க இது வரைக்கும் ஆனா அவுங்கள வந்து நா அந்த அளவுக்கு பாத்துக்கல அவுங்கள என்னைக்காச்சு வந்து அந்த மாதிரி கூப்ட்டு நாங்க அந்த மாதிரி சின்ன வயசுல எப்படி விளையாண்டமோ அதே மாதிரி திருப்பி விளையாடணும் அதே நேரத்த வந்து திருப்பி செலவு பண்ணணும் அப்படின் நினைச்ச ஆனா இப்ப வந்து அவ ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கா நா வந்து இங்க வேல பாத்துட்டு இருக் ஏன் அப்படிங்கறதுனால அத பண்ண முடியாது ஆனா அவுங்க கூட அந்த அந்த ஒரு அஞ்சு நாள் க்கல்ல அவுங்க வீட்டுல அவளோட இருந்தத வந்து என்னால மறக்கவே முடியாது அது ரொம்பவே ஒரு இனி இனிமையான தருணமா இருந்துச்சு உங்களுக்கு வந்து இப்போ நீங்க சொன்னீங்க ஒன்னு ரெண்டு பேர் தா ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஒரு ஆள் தா ரொம்ப க்ளோஸ் அப்டிங்களா இப்ப வந்து நீங்க பெரிய பொண்ணாயிட்டீங்க இப்ப வந்து இப்பவுமே உங்க அப்பா ரொம்ப உ கண்டிப்பா இருக்காங்களா இல்ல நீங்க அதெல்லாம் தாண்டி இப்ப உங்களுக்கு அந்த வட்டாரம் நண்பர்களோட வட்டாரம் பெருசாயிடுச்சா
அது சின்ன வயசுல ரொம்ப கண்டிப்பா ஒரு வட்டத்துக்குள்ளயே வளததுனால எனக்குமே அப்படியே இருந்து பழகிடுச்சு ரொம்ப செலக்டிவா ஒன்னு ரெண்டு நண்பர்கள் தா நான வச்சிருப்ப எப்போமே ஏனா அப்டி பழக்கப்பட்டதுனால காலேஜ் போனதுக்கு அப்புறமுமே ரொம்ப செலக்டிவாதா நான பேசுவ ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்றதுமே அவ்வளோ சீக்கிரோ க்ளோஸ் ஆகிற மாட்ட சோ அந்த மாதிரி செலக்டிவ்வான பிரெண்ட்ஸ் தா இப்ப எனக்கு பிரெண்ட்ஸ் அப்டின்னு‌ ஆ பாத்தா கைவிட்டு எண்ணிர்லா ஒரு மூண் நாள் பேர் தா இருக்காங்க சோ ரொம்ப பெரிய சர்க்கிள் கெடையாது ஆனா எனக்கு நண்பர்கள்ன்னு இருக்காங்கன்னா அவங்க எனக் கு நெறைய நண்பர்கள வச்சுக்கிறத விட ஒன் ஒருத்தர் இருந்தாலு அவங்க உண்மையா இருக்கணு அப்படிங்கற மாதிரி தா நா நனப்ப ஆ அந்த மாதிரி ஆமா அந்த மா த்ரி ரொம்ப கம்மியான நண்பர்கள் தா இப்ப எனக்கு இருக்காங்க
எனக்கு சொல்ல போனா நீங்க கேக்குறது புரிது எனக்கு வந்து நா சின்ன வயசுல ரொம்ப வெளையாட்டா இருந்த மாதிரி நடுவுல இருக்க முடியல கொஞ்சோ பொறுப்பு நிறைய கவலைகனா அப்டியே அமைதி ஆய்ட்ட இப்ப வந்து கல்லூரிக் போனதுக்கு அப்புறோ அங்க இருந்த ந நறைய தோழிகள பாத்து அவங்க எ கூட பேசி என்னைய வந்து பழைய மாரி மாத்தி நிறைய அவங்க இப்ப வந்து எனக்கு சொல்றதுக்கு பேசுறதுக்கு எ கவலைய வந்து சொல்றதுக்கு க்கும் நிறைய தோழிகள் இருக்காங்க ஆனா அவங்க கூட இப்போ தொடர்ந்து பேசுறனான்னு கேட்டா கெடையாது ஆனா எப்ப பேசுனாலுமே அவங்க அதையே பழைய பாசத்தோட பேசுறது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானு வந்து அவங்களுக்கு அந் அந்த எடத்த ஏதாச்சு அவங்களுக்கு கவலனா நீங்க என்ட்ட வந்து சொல்லுங்க அப்டிங்கற எடத்தயு நா குடுத்திருக்க அதே மாதிரிதா வந்து நீங்களு அதே மாதிரி பண்ணு நினைக்கிற ஏன்னா நமக் கு நண்பர்கள் மட்டும் பெருசாகும் போது நமக்கு வந்து அந்த அ ஏதாச்சு ஒரு கவலனா அதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க நம்ம சந்தோஷம் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க நம்ம கூட சேந்து பேசும் போதும் அந்த ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாலே போது அந்த ஒரு சந்தோஷத்தானா நம்மளோட கவலல்லா போய் வந்துரு அதனால நீங்க உங்களோட நண்பர்கள் வட்டாரத்த இன்னுமே பெருசாக்கணு அப்டின்னு நானு நெனைக்கிற
கண்டிப்பா நீங்க சொல்றது எனக்கு புரியுது நானுமே இத யோசிச்சிருக்க இன்னு கொஞ்சோ நம்ம நண்பர்கள அதிகப்படுத்தணு அப்டிங்கிறத நம்ம வந்து பேசணு சிரிக் க்கணு அந்த மாதிரி அ நண்பர்கள் இருக்காங்க சும்மா ஒரு கால் பண்ணா பேசுற மாதி யான நண்பர்கள் இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கு நண்பர்கள் அப்டிங்கிற போது நம்ம கஷ்டத்துலயு அவங்க கூட இருக்கணு நம்மளு அவங்க கஷ்டோ த்ல கூட இருக்கணு அந்த மாதிரி தா நா நண்பர்கள எண்ணிக்கைல வச்சுப்பனே தவிர பேசுற மாதிரி அந்த கான்டெக்ஸ்ல நெறைய பேர் இருக்காங்க
ம் புரியிது புரியிது எனக்குமே வந்து அ சின்ன வயசில ஒரு நாலாவது அந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு ஒரு தோழி இருந்தாங்க எனக்கு நெறய விஷயோ சொல்லி குடுப்பாங்க அ நீ வந்து இந்த மாரி இந்த மாரிதா வார்த்தையல்லா யூ பயன்படுத்தணு அந்த மாரி நெறய சொல்லுவாங்க அப்ப நாங்க ரெண்டு பேருமே ஆனா சின்னவங்க தா ஆனா அவங்க சொல்லுவாங்க நா கேட்டுப்ப எ வீட்ல எதாச்சு ஒரு வளையல் இருக்கு அது எனக்கு பத்தல எ தங்கச்சிட்ட குடுக்க சொல்லுவாங்க ஆனா அத எடுத்துட்டு வந்து அவங்க குடுப் ட குடு குடுத்தே அவுங்க ரொம்ப அப்ப ஏழ்மையா தா இருந்தாங்க ஆனா அவுங்க வீட்ல இருக்க எல்லாத்தியு எனக் வந்து பரிசா குடுப்பாங்க அப்போ வந்து எத் து அந்த விலை மதிப்பு அதெல்லா இல்லாம எல்லாமே அவுங் குடுக்கறது எனக்கு பெருசாதா தெரியு நா குடுக்கற்து அவுங்களுக்கு பெருசா தெரியு ஆனா அவுங்கள்ட்ட இப்ப என்னால சின்ன வயசுல சந்திச்சதுக்கு அப்றோ அப்பெல்லா ஃபோன் நம்பர் அதெல்லா இல்ல இல்லயா அதனால இப்போ வந்து என்னால அவுங்கள பாத்து பேசணு ஆசையா இருக்கு ஆனா இப்ப வரைக்கு அவுங்கள என்னால கண்டுபுடிக்க முடியில
புரியுது எனக்கு நீங்க சொல்லு போதுதா ஞாபகோ வருது பவித்ரா அப்டின் சொல்லிட்டு என்னோட அ பள்ளி பருவத்துல ஒருத்தங்க ஒரு தோழி இருந்தாங்க அவுங்க எப்டின்னா ரொம்ப நல்லா படிக் க்கிற பொண்ணு எனக்கு அப்ப படிக்கிறது வந்து அதாவது என்னன்னா ஆ ஒரு பேரகிராப் கன்டினியூஸா படிக்கு போது அதோட அர்த்தத்த புரிஞ்சிக்க நா ரொம்ப கஷ்டப்பட்ட எங்க நிற் த்தனு எதுலந்து மறுபடி கன்ட்னியூ பண்னுங்கறது எனக்கு அப்ப புரியில சோ அது எனக்கு சொல்லி ரொம்ப சிம்பிளா சொல்லி புரிய வச்சது அவுங்க தா அது மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வந்துச்சி
புரியுது ம் நீங்க சொல்லு போதே தெரியித் து உங்களுக்கு வந்து அவுங்க எந்த அளவுக்கு வந்து உதவியா இருந்திருப்பாங்கனு நீங்க இப்ப சொன்னதெல்லா வச்சி நீங்க வந்து இன்னுமே நல்லா அத வந்து சின்ன வயசுல நெறய நண்பர்களோட இருந்திருக்லா அப்டின்றது எனக் புரியிது கண்டிப் பா இதுக்கப்புற உங்களுக்கு வந்து உங்கள உண்மையிலுமே நேசிக்கிற மாதிரி நல்ல நண்பர் அதுவு கெடைக்கனுன் நா நெனைக்கிறே உங்கள்ட்ட பேச்னதுல எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி நன்றி
ஆ ரொம்ப நன்றி